ம்
ஹலோ எப்படி இருக்கக்கா
நல்லா இருக்க நீ எப்டி இருக்க
நல்லா இருக்கங்கா எப்டி போகுது ஸ்கூல் லைஃப்லா உனக்கு
எனக்கு நல்லா ஜாலியா போது உன்னோட லைஃப் எப்டி போகுது
நான் இப்பதானே சேந்திருக்கே ஏதோ போகுது அப்டியே ஸ்டாடிங்ல
ஏ இப்டி சொல்ற நல்லா போலையா
ஸ்டாட்டிங் கொஞ்ச நல்லா தா பேசுறாங்க எல்லாரு இனிமே தா பழகணு எல்லாத்து கூடயு
செரி செரி டீச்சர்ஸ்லா எப்டி இருக்காங்க
டீச்சர்ஸ் எல்லா ஓகே தா ஏதோ நல்லா பேசுறாங்க எல்லா பெரிய நாங்க மெச்சூர்டா இருக் கோன் தெரியுல அதனால எங்க கிட்ட நல்லாதா பேசுவாங்க மத்தபடி ஸ்ட்ரிக்டுன் சொல்ற அளவுக்குல்லா யாருமே இல்ல
அவங்க டீச்சிங் மெத்தட்ஸ் எல்லா புரியுதா இல்ல ஸ்கூல்ல இருக்க மாரியே இருக்கா இல்ல கொஞ்ச சேஞ்சஸ் ஆகுற மாரி இருக்கா
ஸ்டாடிங் வந்துட்டு கொஞ்ச கஷ்டமாதா இருந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்கூல்ல வந்துட்டு நல்லா படிச்சுட் ட்டு இங்க வந்துட்டு இவங்க ரொம்போ சின்னதா சொல்லி குடுத்துட்டு போயிடுற மாரியே தோணிட்டு இருந்துச்சு அதுக்கப்புற எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரிலாதா இருக்கு இப்படிதா படிக்கணுன் சொல்லிருந்தாங்க அதுக்கப்புற உனக்கு கூப் கூப்புனு நெனச்சிட்டே இருந்தே அதுக்கப்புற நீயு எடுக்கவே இல்ல உனக்கு எப்படி போகுது ஒர்க்லா
எனக்கு நல்லா போகுது
செரி செரி ஸ்டூடன்ஸ்லா ஜாலியா
ஆ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா இருப்பாங்க என்ன கொஞ்சோ குறும்பு மட்டு இருக்கு அத மட்டு கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கு
அதெல்லா எல்லா ஸ்கூல்லயு நடக்கறது தானே எல்லாத்துகிட்டயு ஜாலியா பேசு ஸ்ட்ரிக்டாலா இருக்காத
ஆமா ஆனா ரொம்ப அட்வான்டேஜஸ் எடுத்துக் அப்ப நம்ம ஒண்ணு பண்ண முடியாத மாரி ஆ ஏனா நம்ம படிச்சம் போது வேற ஜென்ரேசனா இப்போ படிக்கும் போது வேற ஜென்ரேஷன் கிட்சாருக் நம்மளால டார்கெட் பண்ண இல்ல
ஆமாதா அப்பறோ உங்க ஸ் கூல்ல எப்டி இதெல்லா நல்லாருக்கா ஸ்போர்ட்ஸு அதெல்லாமே இருக்கா
ம் நறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்றோ ஈவினிங் வந்து எப்பயுமே ஸ்கூல் முடிஞ்சோன்ன ஸ்போர்ட்ஸ்தான அது இது நடக்கு கோச்சிங் நடக்கு தனியா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபுட்பால் வாலிபால் கிரிக்கெட் போன் அந்த மாரி நறைய டிஃப்ரெண்டஸ் ஜாய்ஸ் ஆப் ஸ்போர்ட்ஸ் நா உங்க கோச் இப்ப எக்ஸ்ட்ரா வந்து யோகா ஆ சிலம்பம் இந்த மாரி வந்து ஆட் பண்ணிரு
அப்பிடியா அதுக்கப்றோ டென்த் லெவல்த் டுவெல்த்குலா எப்டி கிளாஸ்லா டெய்லி வெப்பாங்களா படிக்கிறதுக்கலா
டென்த்துக்கு வந்து எப்பயுமே நம்ம கொஞ்சோ ப்ரெஷர் பண்ணுவோல அதே மாரிதா பட் இங்கே வந்துட்டு மார்னிங் வந்து எயிட் ஓ கிளாக் வந்தா அவுங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் தென் ஈவினிங் ஒன் ஹாரு அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வந்து நடக் அப்போதா அவுங்கள கொஞ்சோ நமக்கு போஷன்ல்லா முடிச்சு அவுங்கள வந்து கொஞ்சோ படிக்க வைக்கிறதுக்கு டைம் கெடைக்கனுன்னு எக்ஸ்ட்ரா கிளாஸ்சஸ் வந்து எடு
சேரி சேரி ரிசல்ட்ல்லா எப்பிடி நல்லா வந்துருக்கா இந்த டைம் பாத்தியா
இல்ல இன்னு ரிசல்ட் வரல டென்துக்கு வந்து ரிசல்ட் இன்னு வரல சோ அதனால தெரில வந்தாதா நமக்கு தெரியு எப்டி பண்ணிருக்காங்க அப்டின்னு
சேரி சேரி ஸ்டூடண்ஸ்லா ஜாலியா இருக்காங்களா ஒங் கூட
ஆ ஸ்டூடண்ட்ஸ் ஜாலியாதா இருப்பாங்க பட் ஆனா சில டைம்லலா கொஞ்சோ நாட்டியா கொஞ்சோ குறும்பு பண்ணிட்டு இருப்பாங்க ஆனாலு நம்ம சொன்னா விதத்துல கேட்டுக்குவாங்க என்ன ரொம்ப இது பண்ணிட்டாதா நம்ம வந்து கொஞ்சோ அடிக்கிற
சேரி சேரி இந்த ஆன்வல் டே பங்ஷன் ஸ்கூல்ல பங்க்ஷன்லா நறைய நடக்குதா இல்ல நடக்கறதே இல்லையா
ஆ எங்க ஸ்கூல்ல நல்லா வந்து இந்த மாரி பங்க்ஷன்ஸ்ல்லா அடிக்கடி வந்து இருந்துட்டே இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ வந்து நல்லா ஒரு நாலேஜிபுளா வந்து இருக்கறதுக் காக நறைய பங்ஷன் வந்து இங்க இது பண்ணுவாங்க இப்ப இல்லக் அப்ப அந்த மாரி நறைய வந்துட்டு காம்படிஷன் அந்த மாரி ஸ்டுடென்ட் வந்து அவுட்ரு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் ஒவ்வொரு காம்படிஷன்லயு அவுங்கள பெர்பார்மன்ஸ் பண்ண வெப்பாங்க அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ஸு வந்துட்டு அப்டியே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அந்த பெர்ஃபமன்ஸ் கொடுத்து நிறையா அவார்ட்ஸு தென் ஆனுவல் டே ல்லா நல்லா வந்து செலிப்ரேட் ஸ்கூல்ல வந்து ஃபுல்லா இப்ப எங்களோட ஸ்கூல்ல வந்துட்டு நம்ம வந்து மார்னிங்ல இருந்துருக்கு பட் ஆனா இங்கெல்லா ஈவ்னிங்ல நாங்க வந்து செல் அந்த மாரி பண்ணுவோ அப்ப அவங்களுக்காக தனியா நாங்க டான்ஸ் பிராக்டிஸ் கொடுத்து அப்ப இந்த மாரி ஒவ்வொன்னு நாங்க வந்து பண்ணுவோ நல்லா இருக்கு ஆன்வல் டே தென் வந்து ஸ்டூடன்ட்ஸ் வந்து அந்த இயர் ஃபுல்லா என்னென்ன காம்படிஷன்ல வின் பண்ணிரு க்காங்க அப்றோ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க பர்சன்டேஸ் அட்டனஸ் பர்சன்டேஸ் இந்த மாரி நிறைய இருக்கு அவங்களுக்கு அந்த டைல பிரைஸ் திஸ்
இப்ப ஜாலியா தா இருக்க அப்போ ஸ்கூல்ல ட்ரிப்பு அதெல்லா சொல்லிட்டு இருந்தப் போல நிறைய கிளாஸ்க்கல்லா போனு அந்த ட்ரிப்பல்லா எப்டி தனித்தனியா ஒவ்வரு கிளாஸ்கு தனித்தனியா கூட்டிட்டு போவாங்களா இல்ல எல்லா ஒன்னாதா போய்ட்டு வருவாங்ளா எப் எப்டி எந்த மாரி போவீங்க
எங்கு நல்லா இந்த ட்ரிப்பு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் ஏன்னா எல்லா கிளாஸ்லயு வந்து அஹ் தனி தனியு குடிக் இப்ப டென்த்து னா டென்த்து நைன்த்து னா நைன்த்து இத்தனை அந்த மாரி தனி தனியா கூட்டிட்டு போவோ ஆனா என்ன டென்த் நைன்த்து எயித்து வந்து கொஞ்சோ லாங்கரா கொஞ்சோ தூரமா இந்த மாரிக்கு கேரளா இந்த மாரி சைடுக்கு வந்து நாங்க ட்ரிப் போட்டு போவோ ஆனா லோவர் கிளாஸ்ன்னு எடுத்துக்கோ செவன்த் சிக்ஸ்த் அந்த மாரி இருக்கவங்கள வந்து நம்மள லாங்கா கூட்டிட்டு போக முடியாதுன்னு நியர்பை பிளேசஸ்ல வந்துட்டு ஈரோடு அந்த பிளேசஸ்
நீ எத்தன ட்ரிப் போயிட்டு வந்திருக்க நீ போயிட்டு வன்ட்டியா நிறைய இடத்துக்கலா எப்டி இருந்துச்சு போனதெல்லா
ஆஹ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தா ஏன்னா நம்ப வந்து என்ஜாய் பண் குழந்தைங்க எப்டி என்ஜாய் பண்றோமோ அதே மாரி வந்து நம்மளு போய் நம்மளோட டைம் வந்து அந்த பண்ண முடியு அப்டியே நம்ம குழந்தைங்கள பாத்துட்டு நம்மளு அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கடச்சிது என்ன புது புதுசா நிறையா நிறையா வந்து நம்ம பாத்திருக்கோ அந்த குழந்தைங்களுக்கு சி
சரி சரி உனக்கு கிளாஸ் ல்லா எப்ப முடியு ஈவினிங்ல லேட் டா தா போவீங்களா ஸ்டாஃப்ஸ்லா தனியா போவீங்ளா உப்பே இல்ல போயிரு இவ்ளோ சீக்கிரோ
ஸ்கூல் முடியுதோ அந்த டைமிங்ல நா இப்ப ஸ்கூல் எப்ப வந்து விடுறாங்களோ அப்பயே நாங்க வந்து வந்துரலா அஹ் நல்லாதா போய்ட்டுருக்கு பட் ஆனா சேலரி வைஸ்லா நம்ப பாக்கும்போது அவங்க நம்மளோட பெர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு தா நம்மளுக்கு கொடுப்பாங்க இப்ப நம்ம கரெக்டா ஒரு ஒரு டைம்ல வந்து நமக்கு வந்து டிலே ஆகும் டைம் டிலே ஆவ் இல்யா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஒர்க் பாத்துட்டு போ அந்த மாரி தா சொல்லுவாங் அதுவு ஏதோ ஒன் ஆர் டூ டேஸ் மட்டுதா அந்த மாரி மத்த டைம்ல நம்ம வந்து கரெக்டா அந்த டைமுக்கு வந்து நம்போ எப்டியோ
சேரி சேரி அதுக்கப்றோ என் ஃப்ரெண்ட்டு உங்கிட்ட கேக்க சொல்லி சொல்லிட்டே இருந்தா வேகன்சி எதாச்சு இருக்குமா அவங்க அக்காக்கு எதோ ஜாப் வேகன்சி வேணும் சொல்லிட்ருந்தா மேக்ஸ்க்கு தா வேணுமாமா அவுங்ளுக்கு அப்றோ அங்க போயி வேற சைட்லதா வேணும் அதோட ட்டுபாருன் சொல்லிட்ருந்த நா உன்ட்ட கே கேக்கனோனே எனக்கு இப்போதா ஞாபகமே வருது
ஓகே ஓகே இந்த அகாடமிக் இயர் வந்துட்டு போயிட்ருக்கு இந்த மாதிரி அவங்கள வந்து ரெஸ்யூம் கொண்டு வர சொல்லுங்க அப்றோ கொண்டு வந்துட்டு அவங்களோட ஃபெர்பாமன்ஸ் ஆன இன்டர்வியூ பாத்துட்டு அவங்க எடுக்க சான்சஸ் இருக்கு ஆனா மேக்ஸ்க்கு வந்து வேகன்சி இருக்கு அதனால அவங்கள வந்து ட்ரை பண்ண சொல்லுங்க அப்றம் இன்டர்வியூக்கும் ரெடி ஆயிட்டு வர மாரி பாக்க சொல்லு
சொல்லிட்ற அவங்ககிட்ட அப்புறோ உனக்கு எப்பிடி போகுது உன ல எல்லா ஓகேவா எல்லா புரிஞ்சுக்குறாங்ளா சீக்கிரமா
இல்ல கிளாஸ் வந்து நா நா வந்து எந்த மாரி டீச் பண்ணுவேன்னா ஸ்டூடென்ஸ்கு ஈஸியா புரியோ ஆ மைன்ட்ல நிக்கணு அதனால நா வந்து என்ன பண்ணுவே அவங்களுக்கு ஈஸியா நம்ம எப்டி சொல்லி குடுக்க முடியுமோ அந்த மெத்தட்ல நா வந்து டீச் பண்ணுவ இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு சும்மா வந்து ஆ நம்ப
ஸ்டோரி வழியா ஃபுல்லா அந்த மாரி சொன்னா கூட அவங்க மைண்ட் வந்து நம்பள கவனிக்க மாட் அதனால நா வந்து எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணுவேன்னா எல்லா ஸ்டூடெண்ஸ்ஸோட கான்சென்ட்ரேஷனும் நம்பகிட்ட இருக்கணும் சொல்லி அந்த இப்ப ஒரு பிக்சர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா நா மொபைல்ல வந்து இந்த மாரி இந்த பிக்சரா காட் இல்லனா அந்த வீடியோவ காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நா சொல்லும் போது ஸ்டூடன்ஸ் வந்து ஈஸியா அதுலே புரிஞ்சிக்குவாங் அதனால அவங்க வந்து நல்ல மார்க் வரும் நெஜத்திலு அவங்களும் நம்ம ஸ்கூல் ஒர்க் பண்றது ஓ இனிதாய்
சேரி சேரி அப்ப ஜாலியாதா இருக்கு அங்க அங்க நெறயா எடல்லா போயி பாக்குவியா